வணக்கம்
சொல்லுங்க மேடம்
எப்டி இருக்கிங்க
நல்லா இருக்கே நீங்கள் எப்பிடி இருக்கிங்
நா நல்லாருக்கே ஆக்சுலி பேக்ரவுண்ட்ல பாட்டு கேக்குது அது கேக்க கூடாது
ஆஃப் பண்ணியாச்சுமா
ஆ சொல்லுங்க சொல்லுங்க என்ன பண்றிங்க
கியமான ஒரு வேளையில இருக்க
சேரி சேரி நா சும்மாதா இருக்க
தெரியு அது நீங்க எப்பமே சும்மாதா இருப்பிங்கனு
நீங்க எஸ்ஸி பாத்கரா நீங்க
ஹெலோ கேக்குதா மேம்
ஆ கேக்குதுங்க அப்றோ என்ன படிக்கிறிங்க
நா ஃபிஸியோதெரபி படிக்கிற
சேரி சேரி செரி நல்லா படிக்கணும் உங்கள் நீங்க நல்லா படிக்கிறதுக்கு வாழ்த்து க்கள் அப்புறோ உங்க ஹாபிஸ்லா சொல்ல முடியுமா ஹலோ தோழி
சொல்லுங்க த்
உங்க ஹாப் பீஸ்ல்லாம் சொல்ல முடியுமா
என் ஹாப்பீஸ் சாப்புட்றது தூங்குறது முழிக்கிறது தூங்குறது எல்லாமே அதான்
சேரி சேரி தோழி தூங்கணு ஒரு மனுஷங்களுக்கு வந்து நெறய தூங்கணு அப்பதான் வந்
ஆ இருக் க்காங்க ரத்தி தால்
செரி செரி தோழி அப்பறோ சொல்லுங்க அப்பறோ சொல்லுங்க ஊர் சுத்தப் பிடிக்குமா என்ன பிடிக்கும் உங்களுக்கு
எனக்கு பாய்ஸ்னா ரொம்ப பிடிக்கூ ஃப்ரெண்ட்ஸ்
சாரி தோழி கேக்கல
ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கூ ரொம்ப
ஆ
ஊர் சுத்துரதுப் பிடிக் எங்க அக்காவ ரொம்ப பிடிக்கூ எனக்கு
எங்கெங்க தோழி இது வரைக்கூ போயிருக்கீங்க
அஹ் எங்க அக்கா கூடதான் நெறைய எடம் சுத்தி இருக்கே எங்க அம்மாக்கு தெரியாம
செரி செரி தோழி உங்க அக்கா என்ன பண்றாங்க
எங்க அக்கா என்ன பண்ணுவாங்க தண்டமா தான் இருக்காங்கத் தோழி
செரி செரி தோழி
வளுக்கு படிப்பு இல்ல மூள இல்ல எதுவுமே இல்ல தோழி சாப்ட்றது தூங்குறது
ஓ நல்லது தோழி நல்லது உம் நல்லது நல்லது தோழி
நீங்க உங்களுக்கு தங்கச்சி இருக்கா
ஆஹ் இல்ல தோழி தங்கச்சில்லாம் இல்ல தோழி யாரும் இல்ல நான் மட்டும் ஓரு
நீங்க மட்டு
நான் மட்டு ஒரே பொண்ணு தோழி
அப்படியா தங்கச்சில்லயா தங்கச்சி இருந்தா தெய்வ மாரி இப்பிடியே இருந்துருப்பிங்க நீங்க
இல்ல தோழி இல்ல தோழி தங்கச்சிலா இல்ல தோழி எனக்கு நா மட்டோ ஒரே பொண்ணுதா எங்க அம்மாக்கு
அப்டியா சேரி சேரி லைஃப்ல ஒர் தங்கச்சி ரொம்போ முக்கியோ நா வந்து எங்க அக்கா கூட பீச் போயி தே எங்க அக்கா கூட மால் போயிர் கே எல்லாமே எங்க அக்கா கூடதா பண்ணுவே அவ இல்லாம நா இருக்கவே மாட்டே தோழி
அது ஓகே தோழி எங்கெங்க போயிருக்கீங்க மட்டோ சொல்லுங்க தோழி
எங்க அக்கா கூடதா தோழி எல்லான எடமும் போவே நா
ஓகே ஓகே தோழி செரி தோழி நா இப்ப வந்து பிரியாணி எப்டி செய்றதுன்னு சொல்றே தோழி கேக்குறீங்களா
இல்ல எனக்கே தெரியு தோழி எங்க அக்காக்குதா தெரியாது என்னாச்சு தோழி உச்சுன்லா சொல்றீங்க
ஒண்ணோ இல்ல ஒண்ணோ இல்ல தோழி ஆக்சுவலி இதா உங்க ஃபர்ஸ் ட்டு காலா தோழி
ஆமா அம்மா எப்பமே எங்க அக்கா கிட்ட மட்டோதா பேசுவே எப்பமே எங்க அக்கா கிட்ட மட்டோதா பேசுவே இன்னிக்குதா எல்லார்கிட்டயு பேசுன
தோழி அப்றோ சொல்லுங்க தோழி
சொல்லுங்க
அப்றோ எந்த எடோ இது வரைக்கோ போன இதுல ரொம்போ புடிக்கோ தோழி உங்களுக்கு
எனக்கு வந்து பீச் எங்க அக்கா கூட போறதுதா புடிக்கோ
செரி செரி தோழி பீச்சுக்கு போய் என்னென்ன பண்ணுவீங்க
ஆ வந்து பீச்சுக்கு போனோன சாப்புடுவோ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்லா சாப்ட்டுட்டு எங்க அக்காக்கு ஃபோட்டோ எடுத்து குடுப்பே
புரில தோழி
உம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்புடுவோ அப்றோ வந் தேஃப் உம் ஏ சாப்புடுவோ நல்லா சாப்ட்டுட்டூ ஃபோட்டோ எடு இப்ப எங்க அக்காவ வச்சு ஃபோட்டோ எடுத்து ஷூட் பண்ணி குடுப்பே நா அவளுக்கு
ஆ
அவளு தா நா நெறைய ஷூட் பண்ணி குடுப்பே
ஓ அப்டியா தோழி செரி செரி தோழி அதுக்கப்புறோ என்ன தோழி பண்றீங்க
நா இப்ப வந்து உங்ககிட்ட பேசிட் இருக்கே
செரி செரி தோழி அதுக்கப்பறம வாழ்கைல எதாச்சு சாம்பிஷன் இருக்கா தோழி
அம்மா அப்பாவ நல்லா பார்த்து எங்கள் அக்காவை நல்லா பார்த்துக்கணுனு இருக்கே
ஏன் உங்க அக்கா அப்டி உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க தோழி
எனக்கு எங்க அக்கா தான் எல்லாமே தோழி அவங்க இல்லைன்னா என் லைஃப் கெடையாது
ஓ அப்டி அப்டி என்ன தோழி பண்ணிட்டாங்க உங்க அக்கா
எங்க அக்கா எல்லாமே பண்ணுவா எனக்காக அவதான் எனக்கு தெய்வு
ஓ அப்டியா தோழி செரி செரி உங்க அக்கா என்ன பண்றாங்க தோழி
எங்க அக்கா சும்மாதான் வீட்டுல உக்காந்துட்டு இருக்
சேரி சேரி தோழி
அவளுக்கு ஒரே வேலை தான் சாப்புட்றது தூங்குறது என்ன அடிக்கிறது என்ன உதைக்கிறது அதுதான் வேலவலக்கு
அப்படியே நீங்க வாங்கிட்டாலும் தோழி செரி செரி ஓகே தோழி நல்லது நல்லது தோழி
நீங்க உங்களுக்கு தங்கச்சி இருந்தா அடிக்காதீங்க தோழி
இல்ல தோழி எனக் தங்கச்சிலா இல்ல நான் ஒரே ஒரு பொண்ணு தான் அதனால எனக்கு இந்த பிரச்சன எல்லாம் இல்ல வாழ்கைல தோழி
ஓகே ஓகே
உம் அப்பறோ அப்பறோ என்ன சாப்ட ரொம்ப பிடிக்கூ
எனக்கு எல்லாமே சாப்ட ரொம்ப பிடிக்கும் எனக்கு சமைக்க ரொம்ப பிடிக்கும் எங்கள் அக்காக்கு சமைச்சு போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்
என்ன சமைப்பீங்க தோழி
அக்கா என்ன கேட்டாலும்
செரி தோழி பாஸ்தா எப்படி செய்றதுன்னு சொல்ல முடியுமா
பாஸ்தா வந்து ஒரு தண்ணி எடுத்து எங்க அக்கா சூப்பரா செய்வா பாஸ்தா அவ ரெசிபி சொல்றேண்ணா ஒரு குண்டா எடுத்து அதில் பாஸ் தண்ணி போட்டு போட்டு எண்ண போட்டு பாஸ்தா போட்டு பாயில் ஆயிட்டு ச்சு அவளதான் பாஸ்தா ரெடி
ஓ செரி செரி தோழி இவ் நானு ட்ரை பண்ணி பாக்குறே தோழி நல்லா இருக்கும்னு நெனைக்கிறே நானே ட்ரை பண்ணி பா
சுப்பர்வா இருக்கு எங்க அக்காவோட ரெசிபி
ஓக்கே ஓக்கே தோழி அதுக்கப்புறம் வேற என்னல்லாம் தோழி நீங்க செய்வீங்க
குடுப்பன் தோழி
செரி தோழி எனக்கு ஃபரைட் ரைஸ் எப்டி செய்யறதுன்னு சொல்லிற் சொல்றீங்களா
ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டான டிஷ் எனக்கு ஃபுல் ரெிசிபி நியாபகம் இல்ல வேறு ஏதாச்சும் ரெஸிப்பி வேணும்னா சொல்லுங்க நான் சொல்கிறேன்
தமிழ்ல தான் பேசணு தோழி இங்கிலீஷ்ல பேச கூடாது தோழி
அப்படியா செரி செரி ரொம்ப கடினமா ஆன அது ரெசிபி அது
ஆஹ்
அத்னால
ரொம்ப கடினமான உணவு அது அதனால நெறைய பொருட்கள் சொல்ல தேவப்படும் அதனால உங்களுக்கு தெரிலையா தோழி
ஆமா தோ தோழி எப்படி மனசு ரீட் பண்ணிங்க நீங்க
அதுக்கப்புறம் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
வீட்ல எல்லாரும் நலம் தான் தோழி
செரி செரி
நான் தான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன் நாளைக்கு காலேஜ் இல்ல லீவ் எனக்கு
எதுக்கு லீவு நாளைக்கு மண்டே தோழி எதுக்கு லீவ் உங்களுக்கு
எங்க அக்கா கூட இருக்கணும் சொல்லிட்டு நான் லீவ் போட போறேன் தோழி
ஓக்கே ஓக்கே தோழி
உம்
சொல்லுங்க தோழி ஆ உங்களுக்கு எத்தன கசின்ஸு எத்தன அண்ணன் தம்பிகள்
எனக்கு எவ்வளவு பேர் இருந்தாலும் எங்க அக்கா தான் ரொம்ப புடிக்கும் க்கும் எனக்கு வந்து ஒரே ஒரு சொந்த அக்கா இருக்காங்க
ஆஹ் செரி செரி தோழி அதுக்கப்புறம் சொல்லுங்க ஊட்டிலாம் போனீங்களே எப்டி இருந்துச்சு
உங்களுக்கு எப்டி தெரியும் தோழி
தெரியும் தோழி அதெல்லாம் தெரியும் தோழி சொல்லுங்க தோழி எப்டி இருந்துச்சு
நல்லா இருந்துச்சு நாங்க ஒரு பிரச்சனே தபிக்கிறதுக்கு நாங் ஒரு வருஷோ முன்ன ரெண்டு வருஷோ மூணு வருஷோ முன்னாடி ஊட்டி போன்
ஏ என்ன ஆச்சு என்ன பிரச்சன
அதுப்பூஸ் துல்ல அது எப்டி உங்க கிட்ட சொல்றது தோழி உம் அந்த பிரச்சனைக்காக இங்கந்து பயந்து நா ஊட்டி ஓடுனு நல்லாதா இருந்துஞ் ச்சு குட் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறோ நாங்க என்ன நெனச்சோமோ அதுவே நடந்துரு சி எங்க வாழ்க்கைல பரவால்ல அதுவு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்
பெரிய எக்ஸ்பீரியன்ஸா தோழி சேரி தோழி சேரி தோழி நெனச்சதெல்லா நடந்துச்சில நல்லது தோழி
ஆம்மா ஆம்மா உண் நீங்க லவ்வு ரிலேஷி ட்சி பத்தில என்ன நெனைக்கிறீங்க
அதெல்லா பண்ணவே கூடாது தோழி ஏன்னா நம்ம வந்து டிப்ரஷன்ல போயிருவோ அதெல்லா நம்மளுக்கு வந்து பண்ணவே கூடாத் தோழி
அப்படியா ஆனா எனக்கு ஒரு சந்தேங் வந்தல் லவ்ல அடிப்பட்டு ஏ தோழி மத் திருப்பி திருப்பி அவங்ககிட்டேயே போறாங்க மக்கள்லா
அது வந்து அ அன்பு தோழி நம்பலா போறதில அவங்க வந்து திரும்பி வந்து நம்ம கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு நம்ம ஏத் த்துக்குணு தோழி ஏ
அது ரெ ரெஸ்பெக்ட் இ இரு னோட துடி ஒரு ரிலேஷன்ஷிப்புல அது சுத்தமா இல்லாத மாரி தெரியுதே தோழி
அது வந்து ரிலேஷன்ஷிப்ல இரு கங்களுக்கு தெரியு நெனைக்கிறே தோழி மூணாவது மனுஷங்களுக்கு தெரியாதுன் நெனைக்கிறே தோழி உம் அதுக்கப்புறமா நீங்க என்ன தோழி நெனைக்கிறீங்க அத பத்தி
நா ரெஸ்பெக்ட் இல்லாத ஒரு ரிலேஷன் சிப்ல வாழவே கூடாது அ அப்டின் நெனைக்கிறே
ஓகே ஓகே தோழி அப்ப நீங்க வாழவே மாட்டீங்கு நெனைக்கிறே தோழி
எ எப்டி சிரிக்கிறீங்க நீங்க ஒரு தோழி கி இப்டியா பேஸ்
ஆ சிரிக்கலா தோழி
நா வந்து நா வந்து நா வந்து சோகத் சொன்னா நீங்க சிரி இருக்றிங்க எப்டி நீங்க இப்டி பண்ணுவீங்க
ஷேர் பண்ண கூடாது தோழி மிக்க மகிழ்ச்சி தோழி உங்க கூட பேசுனது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியார்ஞ்ச்சு நன்றி வணக்கம் தோழி
வைங்